நா பேசுறது கரெக்டா கிளியராா இருக்கா
உம் கேக்குதுங்க தோழி
உம் சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி
உம் என்ன பண்றீங்க
இந்த வேலைகள் பாத்துட்டு இருக்கே
உம் செரி தாமெ சாப்ட்டீங்களா
உம் சாப்பிட்டே தோழி நீங்க
நா இனிமே தா தோழி சாப்பனு
ஓ சேரி சேரி சேரி செ சீக்கிரம் சாப்பிடுங்க ரொம்ப லேட்டா சாப் ப்ட்ராதீங்க
ஆஹ் சேரி ஆஹ் சேரிங் தோழன்
சரி தோழி இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப பரபரப்பா போச்சு தோழி காலேல இன்னைக்கி ஆபீஸ் இன்னைக்கி பசங்களுக்கு பாதி வேலை நாள் சோ அதுனால வந்து காலேல அவங்க எழுப்புறதே வந்து பெரிய டாஸ்கா இருந்துச்சு டைம் ஆய்டுச்சு டைம் ஆயிடுச்சு சீ க்கிற கெளம்புங்க டைம் ஆய்ரும் பெல் அடுச்சுறுவாங்க அப்டின்னு சொல்லி அவுங்கள பரபரப்பா எழுப்பி கெளப்பி அவுங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஸ்னாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணி வாட்டர் கேன் ஊத்தி அவுங்கள சாப்புட வச்சு இதுல காலேல அந்த கிளம்புற டைம்ல தான் வந்து எனக்கு டைரியில டீடெய்ல்ஸ் ஃபில் பண்ணிக்குடுன்னு சொல்லி ஆமா ஃபில் பண்ணி குடுன்னு காலேல எட்டு எட்டுரைக்கு கொண்டு வந்து நிப்பாட்றாய்ங்க டேய் இதெல்லாம் நைட்டே சொல்லணுலடா இப்ப சொல்றீங்க அப்டின்னு சொல்லி அப்புறம் அந்த டைம்ல கடகடனு ஃபில் பண்ணி குடுத்து அந்த மாரி வந்து ஒரு பரபரப்பா அனுப்பி வச்ச மாரியே இருந்துச்சு
புள்ளைங்க ஸ்கூல் போற வரைையுமே கொஞ்சோ வேல அதிகமா
கண்டிப்பா கண்டிப் பா அது நம்ம எத்தன மணிக்கு எந்துருச்சாலும் அந்த எயிட் தேர்டி வரைக்குமே வந்து அந்த ஒரு பரபரப்பு இருக் க்கதா செய்யும் நம்ம எவ்ளோ வந்து எவ்ளோ திட்டமிட்டாலும் இத்தன மணிக்கு எந்திருச்சு இத்த மணிக்குள்ள சமயல முடுச்சு இத்தன மணிக்குள்ள நம்ம அவுங்கள ரெடி பண்ணி அனுப்புவோம்னு நம்ம ஒரு டைம் நெனச்சிருப்போம் பட் ஆனா வந்து பசங்க வந்து அது எந்திரிச்சு அத வந்து நம்மள நம்மள என்ன சொல்றது நம்மள வந்து கோவப்படுத்தாம அவங்கவுங்க வேலைய அவங்க பாத்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை வராது இதுவே அவங்களும் பண்ல நமக்கு கிச்சன்லயே வேலை முடியல அப்டின்ற பட்சத்துல நமக்கு கோவம் வந்துடும்
உம்
என்னடா இப்டி பண்றிங்க காலேல இப்டி என்ன கத்த வுற்றிங்கன்னு நம்ம கோவப்படுற மாரி இருக் கு நம்ம ரெண்டு கத்து கத்துவோம் அவுங்க பதிலுக்கு கோவப்படுவாங்க சோ அந்த மாரி வந்து அப்டியே ஒரு பரபரப் பாவே இருக்கும் அது எட்டு எட்டு மணி எட் ர வரைக்குமே வந்து அப்டியே ஏதோ அடமழை பெய்ற மாரி இருக்கும்
ஆஹ் அது
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் பாத்தீ பத்தீங்கனா வீடு அப்டியே அமைதியாயிரும் எந்த சத்தமும் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம மெதுவா நம்ம வேலைய எல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணி அப்பாடானு கொஞ்ச நேரம் உக்காருவோம் அதுக்கடுத்து மதியானம் சாப் பாடு சாப்ட்டு கொஞ்சம் வெய் பண்ணோனே அவய்ங்க மூ நாலு மணிக்கு வந்துருவாய்ங்க வந்தோனே திரும்ப அந்த வீடு திரும்ப ஆரம் சுருங்காய்கேக்கே நைட்டு பதினோரு மணி வரைக்கு அவங்கள அதட்டி ரெண்டு திட்டு திட்டி சனியான அடிச்சு படுக்க வச்சதுக்கப்புறொந்தா நமக்கு அப்பாடானுருக் கு ஐயோ ஒவ்வொரு நாளு போறதுக்குள்ள என்னங்க தோழி
அடிச்சீ தூங்க வைக்கிற் ரொம்ப டெரர் மம்மியா இருப்பிங்க போல
ஐயோ அப்டிலா இல்ல தோழி எங்க நம்ம சொல்லிட்டே இருப்போ பொறுமையா தூங்குங்கப்பா கால்ல எந்திரிக்கணுப்பா டைம் ஆயிர்ச்சுப்பா டைம் ஆயிர்ச்சுப்பா நானு சொல்லிட்டே இருப்பே நம்மள பொறும எழந்து வெளையாடி டே இருந்தாயனா ஒருத்தன ஒருத்தன ஒருத்தன ஒரு அடி லைட்டா வச்சோம்னாலே இன்னொருத் த அப்டியே படுத்துருவா சோ நம்ளயு அடிச்சுருவாய அப்டின் சொல்லிட்டுதா அத்னால நம்ம ஒருத்தன திட்றம்னாலே அடுத்தவ போயி அ அமைதியா ஒக்காந்துருவா அச்சச்சோ அடுத்து நம்மகிட்டதா வருவாங்க அப்டின்னு சொல்லிதா இது பண்ண வேண்டியதா இருக்கு நம்மளு பொறுமையா இருக் கனுன் நெனைக்கிறோ செரி பிள்ளைங்கட்ட கோ படக்கூடாது கத்தக்கூடாது அப்டின் நெனைக்கிறோ பட் ஆனா அவங்க வந்து அதை புரிஞ்சுக்க மாட் டிங்கிறாங்கோ நம்மள கோவப்படுத் த்திட்டே இருக்காங்க வெளையாட்டுத்தனமாவே இருக்காங் எல்லா டைமு வெளையாட்டுத்தனமா இருந்தா சரி வராதுல இப்ப வந்ததுலந்து நா ப ஸ்கூ அப்டியா
ஆஹ் நா பொறுத்து பொறுத்து பாப்பே இத பண்ணாத இத பண்ணாதடா டீனம்னா அதோட நிறுத்த மாட்டா அப்பதா ஒரு வாட்டி பண்ணுவா அப்றொ ஒரு மொற மொறப்பே சொன்னா கேட்க மாட்டியா எத்தன வாட்டி ஒனக்கு சொல்றது ஏ அமைதியா சொன்னா கேட்டுக்க மாட்டிங்ளா அப்டினவொன அப்புறந்தா என்னாக்கா சீட்டி கத்திகிட்டே இருக்க அப்டின்ட்டு பொயிருவா
பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஒரு தடவ அந்த கத்தி சொன்னாதா அது அப்டியே அமைதியா ய ஆகுறாங்க மத்தபடி சொன்னாலா சே ரீம்மா செரிம்மா ஓகேமா ஓகேமானு சொல்ட்டு திரும்ப அத தா பண்றாங் திரும்ப அத தா பண்றாங்க நம்மளு வந்து செரிப் பொறுமையாவே சொல்லுவோ நம்ம கோவ்ப்பட வேணா அப்டின் சொல்லி நம்மளு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவோ பட் ஆனா நம்ளால முடியாது
உம்
அவங்களு கோவ்ப்படுவாங்க பட் ஆனா அவங்க கோவ்ப்பட்றத வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணு
ஆமா
அக்செப்ட் பண்ணிக்கணு அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்காம நம்ம இது பண்ணம்னா நீ மட்டு கோவப்பட்ற நா கோவப்பண்ணா மட்டு சொல்ற நா கோவம் பட்டா மட்டு திட்ற அப் ப்டின் சொல்லி சொல்லிட்டே இருப்பாய்ங்க நா வந்து இத பண்ணு இல்லைனா நா இத பண்ண மாட்டே இத தரமாட்டே செய்ய மாட்டே நா சொல்லுவே இதோ நீ மட் டு இப்போ பிளாக்மெயில் பண்ற நீ மட்டு என்ன வந்து இது பண் நா பிளாக்மெயில் பண்லடா ஜெஸ்ட் சொன்னே அப்டினா அத ஒத்துக்க மாட்டா அதெல்லா கெடையா அப்ப நானு அப்டிதா பண்ணுவே அப்டினு நானு சொல்றே அப்பிட்ல்லா பண்ணாதா அப்பிட்லா பேசாதா மா அடுத்து பேசிட்டே இருப்பே இப்பிட்லா செய்யாத கோவப்படாத பொறுமையாரு பொறுமையாரு சண்ட போடாத அப்படின் நம்மளும் இப் இப்ப இருந்தே நம்ம சொல்லி் குடுப்போ சேரி ரெண்டு பேரு வந்து ஒத்துமையா இருக்கணுல்ல அதனால நம்மளு சொல்லிக்கிட்டே இருப்போ ஆனா வந்து இந்த வயசுல பிள்ளைங்க அப்படியே அடிச்சிக்கிறதா இருக்கட்டு திடிர்னு திடீர் டிவி பாக்கும்போது சேத்துக்குவாய்ங்க டே வாடா அப்படின்னு திடீர்னு எப்ப அடிச்சுக்கிறாய்ங்க எப்ப சேந்து கிறாய்ங்கனே நமக்கு தெரியாது திடிர்னு விளையாடும்போது டே வாடா விளையாடலா டா அப்டின்னு ரெண்டு பேரு சேந்துக்குவாய்ங்க திடீர்னு சண்ட போட்டு வந்து இவ கம்ப்ளைண்ட் பண்ணுவா அவ கம்ப்ளைண்ட் பண்ணுவா ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்றதே நமக் கேக்கொணு கேட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணக் கூடாது சப்போர்ட் பண்ணா அதுக்கு சண் ட உடனே நீ அவனுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணு அவ ஸ்எப்பா கண்டிப்பா நாங்க எதுவுமே பேசக்கூடாது இவ சொல்லு நீ வே சொல்லுவா எங்கிட் அப்பியுமே சொல்லுன் சொல்லுவா நம்ம அப்படியே வாயவே திறக்கக்கூடாது தெறந்தோம்னா நாம்ம மாட்டிக்குவோ அதனால இவனுக்கு சப் சப்போர்ட் பண்ணா அவனுக்கு கோவரு அவனுக்கு சப்போர்ட் பண்ணா இவனுக்கு கோவருமா அதனால வந்து நம்ம வந்து எதுவுமே பேசவே கூடாது அந்த மாதிரி வந் து ரெண்டு பேத்தையு சமாளிச்சு வளக்கறதுக்கு பிள்ளையுமே ரொம்ப பெரிய இதா இருக்கு மத்த எல்லாத்தையு கூட பண்ணிடலா போல இவிங்க ரெண்டு பேத்தையு சமாளிக்கிறதுதா பெரிய வேலையா இருக்கு மத்த எல்லா வேலையு கூட அந்த அளவுக்கு நமக்கு இது தெரியாதுல
ஆமா ஆமா கொஞ்சோ வளர்ற வரையு கொஞ்ச கஷ்டம்தா பிள்ளைங்கள வளக்கறதெல்லா
கண்டிப்பா கண்டிப்பா அவங்க இதா வளரணு எதுவு கோவப்படுத்த கூடாது எதுவு சண்ட போட்டர கூடாது யார ஹர்ட் பண்ணிற கூடதுன்றதுக்காக தான நம்மளு சொல்லிட்டே இருக்கோ ம் ப்ச் இப்ப வீட்ல வீட்டு் வீட்ல நம் அப்படி இருந்து பழகன தான வெளியில இடத்திலியு அவங்களுக்கு அதே மாரி டி வரோ அப்ப வீட்ல கூப்பறாங்க நம்ம யிட்டோனா வெளில எடத்துலயே அவுங்க அதே மாரி தான கோ போடுவாங்க அவுங்க புத் நண்பருகளு கிட்டயா இருக்கட்டோ அங்க ஹாஸ்டல் கிட்டயா இருக்கட்டோ வேற யார்கிட்டய அதே பழக்கோ தான வரோ ச்ச அதுனால வந்து நம்ம வீட்லேயே வந்து கோவப்படக் கூடாது பொ தொமையா இருக்கணோ அப்டின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தாதன நம்ம வெளி எடத்திலயே அப்ப அவுங்க பொறுமையா இருப்பாங்க செர் நம்ம வீட்ல கோப்படாம இருக்கோல அப்ப இங்கேயு நம்ம அப்பிடிதா இருக்கணோ அப்படின்னு சோ அதனால வந்து அவுங்களுக்கு முடிஞ்ச வரைக்கு ப அதுதா அந்த பழக்கப்படுத்தணோ அத பழகற வரைக்குயு அவுங்குளுக்கு அது கஷ் சமா இருக்கோ அத நம்ம பழக்க ஒன்ஸ் பழக்கப்படுத்திட்டோ அப்டின்னா வந்து அதுக்கப்பற அது அவுங்களுக்கு பழக்கிரோ
ஆ
அதனாலதா சொல்லிட்டே இருக்கறது கோவப்படாதீங்க அடிச்சுக்காதீங்க அமைதியா இருங்க இப்டி பண்ணாதீங்க அப்டி பண்ணாதீங்க அத நம்ம சொ சொல்லிட்டே இருக்றது அது நம்ம மேல வந்து இதாவது என்ன எப்ப பாத்தாலு ஏதாது சொ சொல்லிட்டே இருக்க அமைதியாவே இருக்க மாட்டியா ஆ ச்ச அப்டின்ற மாதி ஆயிதுக்து ச்ச அதுதா பெரிய இதா இருக்கு செர் நம்ம அவுங்க நல்லதுக்குதா சொல்றோன்னு அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கறாங்க
அவுங்ளுக்கு தெரியாதுல அதுக்கு மேல
அததா அதுதா அதுதா இப்போ பிரச்சன நம்ம ஏதாவ் சொல்லிட்டே இருக்கோ இவப்பாத்தாலே ஏதாவ் சொல்லிட்டே இருக்கே எப்பாத்தாலு படிக்க சொல்லிட்டே இருக்க நம்ம படிப்பு எவ்ளோ முக்கியான்றத வந்து நம்ம பரந்து சொல்றோ அது அவுங்குளுக் புரியே மாட்டேங்கிது ச்ச அது போவ போவதா புரியோ ச்ச ஐயோ அப்போவே சொன்னாங்களே நம்ம கேக்கலையே அப்டின் ச்ச எல்லாத்திலமே ஒரு கண்டிப்பா கண்டிப்பா
நம்மு அத்தா ஒரு காலேஜ் டைம்லே கூட அத ரியலைஸ் பண்ணாமே அத முடிச்சிட்டுதா இ யோ அப்யோ நம்ம படிச்ருந்தா இப்ப இவளோ கஷ்டப்பட்ருக்க தேவல்லயே அடிங்கற ஒரு இது தோணுதுல
தான் அதுதா கண்டிப்பா இப்ப நம்மளுமே வந்து இப்ப படிக்றோ அப்டின்னா படிச் அதுலயே போமாட்டோ ச்ச அதுலந்து அப்டியே நம்மே வளை கி வேற வேற இதுக்குள்ள போயீர்தா பெரியே இது நாலா அப்புடுதா படிக்கிம்போது எனக் தோறா மிகு ரொம்போப் குடிக்கு சோ எனக் அப்டே புரோகிராம்மிங் சைடுல தா போகணு சாஃப்ட் வேர் சைட்ல போணும்னு ரொம்ப ஆச ஆனா அப்ப உள்ள சூழ்நிலையில வேற டெலிகாலிங் போனே அப்டி போனே அப்படியே டைவர்ட் ஆயி லாஸ்டா சமந்தமேயில்ல எல்லா வேலையு செஞ்சு இப்ப கல்யாண முடிஷ்ட்டு இந்தேப்ப வீட்லதா இருக்கே சோ இப்ப வந்து நம்ம அந் த நம்மோ இது பண்ணி கொஞ்சோ வெயிட் பண்ணி அந்த இதுக் போயிருந்தோம்னா இப்ப நம்ம லைஃப் வேற மாரி இருந்துர்க்கோ மோ அப்டின்ற மாரி ஒரு எண்ணம் வரோவுல்லே அதுவு நம்ம வந்து பொண்ணுங்கனா கூட ஒண்ணூ பிரச்சன இல்லே ச்ச ஏதோ கெடச்ச வேலையே பாதுட் டே இருந்துருவாங்கனாப் பசங்கே வந்து அப்டி கெடையாதுலே அவுங்ளுக்கு வந்து லைஃப் லாங் வந்து அவுங்ளோட கேரியர் வந்து ரொம்போ முக்கியோ சோ அதுனால சூஸ் பண்ணும்போதே வந்து கரெக் ட்டா சூஸ் பண்ணி அதுலே அவங்க சஸ்டெய்ன் பண்ணு அதுதா அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாருக்கு அதுதா நம்ம இன்சிஸ் பண்ணிட்டே இருக்கோ அது அவங்களுக்கு புரிய மாட்டிங்
ம்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா, நீங்க சொல்லுங்க உங்களோட படிப்பு இதெல்லா எப்டி போகுது
ம் போகுது தோழி நம்ம வந்து ஸ்கூல் டைம்லயே ஒழுங்கா படிக்க மாட்டோ காலேஜு வேற எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் தா க புக் எடுப்
செரி செரி
ம் போயிட்டா என்ன போனமா ஒரு ரெண்டு கொஸின்ன படிச்சோமா பேஜ்ஜ ஃபில் பண்ணமா மா தி மாத்தி போட்டு பேஜ் ஃபில் பண்றது அவ்ளோதா பாஸ் ஆகையேதா போகுதோ
ச்ச உம் இருந்தாலு இருந்தாலு ஒரளவுக்கு தெரியுல எந்த மாரி கொஷ் சின்ஸ் வரோ எது இம்பாட்டன் கொஸ் ஃபேஸ் இட் சோ அத கொஞ்சொ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ டம்னா கொஞ்சொ ஈஸியா இரு கோல ச்ச மெயினா அந்த தந்த கொஸ்சின்ஸ் வாட் அட்டன் பண்லா
சாதா டெஸ்லா வெப் பங்ளா அதெல்லா அந்த கொஸ்சின்ல என்னென்ன கொஸ்சின் இருக்குன்னு பாத்துட் டு படிச்சுப்பே வந்திச்சுன்னா அது அப்டே மாத்தி எழுரி வெச்சிருவ
அவ்ளோதா அவ்ளோதா அவ்ளோதா ச்ச இப்ப எல்லா வந்து யாருமே வந்து உக்காந்து அப்டியே மு கி முக்கி முக்கி முக்கி அப்டே ஃபுல்லா மக்கப் பண்ணி அ
மகா தா அதே மாரி காலேஜ் இதுல மனப்பாட பண்ணி அப்டே போயி எழுதனா அவ்ளோக்லா போட மாட்டி
கண்டிப்பா உம் நம்ம அத புரிஞ்சுகிட்டு எழுதறமா நம்ம ஓன் வேர்டுஸ்ல அந்த கான்செப்ட் இருக்கா அப்டின்றததா பாப் ப்பாங்க சோ அதுதா வந்து நம்ம எவ்ளோ தூர இது பண் ரொம்போ அதுக்கேத்த மாரி கெடக்கு தோழி நம்ளுடைய நேரம் நேரம் முடிந்தது நல்லது தோழி ரொம்ப நன்றி தோழி